ஏ் இதுல இந்த மனோவால ஒய் எங்கிருந்துறா வரும்
வரும் வையா
ம் ம்
ம் தெரிலியே
ஆனா இதுல ஈக் க்குவேஷன் எப்படி தெரியுமா இருக்கு பி ஈக்குவல் டு எக்ஸ் டிரான்ஸ்போஸ் எக்ஸ் த ஹோல் இன்வர்ஸே ஓகேவா இன் டூ எக்ஸ்டிரான்ஸ்போஸ் ஒய்யின்று இருக்கு ஆனா ஒயின் ஒய்க்கு நீ எழுதவே இல்ல ஈகுவேஷனே எக்ஸுக்கு எழுதிருக்க எக்ஸ் டிரான்ஸ் போஸீக்கு எழுதியிருக்க ஒய்க்கு எழுதல காணல் இல்ல ஒய்யு.. இல்ல ஒருவேளை ஒய்க்கு பின்னாடி எழுதிருக்கு அதுதான் ஒய்யா
யாருனு எழுதியிருப்பேன்
எழுதிருக்கு எழுதிருக்கு சரி இப்ப ஒய் போட்டவுடனே நீயே கண்டுபிடிச்சிட்ட எக்ஸ் ட்ரான்ஸ் போஸ் ஒய் டி அபான் த ஜெட் ட்ரான்ஸ் போஸ் ஆஃப் ஒய்
ம் ஆ ம்
எழுதி முடிச்சவுடேனே ஆ பிஏ கண்டுபிடிக்கணுமா ஓகே பி ஏ கண்டுபிடிச்சிடலாம் பி ஏ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்னடா இந்த மல்டிபிள் ரீகரேஷன் ஈகுவேஷன் எழுதிருயிக்க மறுபடியும்
எது
இந்த ஈக் இந்த இதுக்கு மன வாக்கு பி ஏ கண்டுடிச்சன்ன மல்டிபிள் ரீகரேஷன் ஈகுவேஷன் மாதிரி எழுதி வச்சிருக்க
அப்படியா
ம் சன் ஈக்குவேஷன் எழுதி அதுல ஒரு ஒய்ய கண்டுபிடிச்சிருக்கற சரியா ஓய்ய கண்டுபிடிச்சு எடுத்த உடனே பி டிரான்ஸ் போஸ் எழுதிருக்க அப்புறம் ஒய் டிரான்ஸ் போஸ் ஒய் போட்டிருக்க என்னா பண்ணி வச்சிருக்கறே ப்ரோ எல்லா ஒரு அளவுக்கு தான் ப்ரோ பாதி புரியுது பாதி புரிய மாட்டேங்குது
செரி இத் எதோ பி ஏ கண்டுபிடிக்கனு பி டிரான்ஸ்போஸ கண்டுபிடிச்சு அதுதா ஸப்ஸ்டியூட் பண்றம் போல ஓகே ரைட்டு விடு மனவ் ஓகே ஓரளவுக் புரியுது
உம்
இத தா நா போன செம்ஸ்டர் ஃபுல்லா கஷ்டோ கஷ்டோன் உக்காந்து ஆடிட் கன்னாடா
ஏ அது கஷ்டமே இல்லடா
அப்புற ஏன்டா எல்லா‌ கஷ்டோ கொஸ்டின் பேப்பர்ல மனவ கேட்டானடா
கொஷின் பேப்பர் ல மனமாவே வரலடா கொஷ்ட்ன் பேப்பர் ல மனவா வரல ஆனா மனோவாவோட ஸ்டெப்ஸ் தா கேட்டாங்க அவ்ளோதா
உம் மனவோட ஸ்டெப்ஸ் படிக்கணுமா அது என்னன்ன ஸ்டெப்ஸ் மனவோடத
மனாவோட ஸ்டெப்ஸ்னா நம்ம ஒரு எக்ஸாம்பிள்னு போட் டு எதோ ஒரு கொஸ்டின் எழுத வேண்டித் தா
அவ்ளோ தானா
ம் அதாவ்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாரி மனவோ வந்து எதுக்குன்னா வந்து நம்ம ரெடியூஸ் பண்ற இது ச்ச் அதா லினியர் டைகரேசன் இருக்குல ம் அதுக்கு அப்டின் சொல்லி ஒரு ரெண்டு லேன் எழுதிட்டு அதுகப் றமேட்டு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ட்டு நீயா ஒரு சம் அஸ்யூம் பண்ணி எழுதணு
ஓகே புரிஞச்சு உம் உம்
ழுனதே இதா மனோவா அதுக்கப்புறமேட்டு இந்த லீனிய ரெகுரேஷனு
உம்
ஃபஸ்ட்டு கொஸ்டின்க் வந்து நா இது அட்டன் பண்ல அந்த பிசி அது என்ன சொன்ன மீடின் மீன் மீடியன் மோடு அது அதானே தெரில நா என்னா நென்ச்ச அந்த எஃப் டெஸ்ட்டு பி டெஸ்டோ எதோ கேட்டுருந்தான் போல அப்டி நென்சிக்கிட்ட அந்த டெஸ்டே வந்து ஃபார்முலா லா உனக்கு ஒழுங்கா தெரியாது
ஆமா
ஆமா இது ஃபார்முலா கொஞ்சோ இதா இருக்குமா அதனால எழுதாம இது எழுதிட்டு அதுக்கப் புறோ மல்டிபள் ரெகுரேஷன் கேட்டுருந்தா அத எழுதுன அது எனக் தெரியு மல்டிபல் ரகரேஷனு அது எழுதி ட்டு அதுக்கப்புறமேட்டி இது எழுதுன நம்ம மனோவாவோட ஒரு எக்ஸாம் புளோ அதுக்கப்புறமேட்டு ஸ்டெப்ஸு நா என்ன தெரிமா பண்ண இங்க கொளருபடி ம் அதனால பாஸ் அதுனால வந்து இவ்ளோ மார்க் வந்துருச்சா என்னன்ன தெருல ரெண்டு கொஸ் எழுதிவுட்டன் இந்த எய்தரா இருந்துச்சுல்லா
ஆஹ் ஆஹ்
ரெண்டுதையும் தூக்கி அடிச்சு தள்ளிட்டேன் ஆனாலும் உன் மார்க் போடும்போது பக்கத்து பக்கத்திலயே தான் இருக்கும் அது எப்புடுறா போட்டுருக்க மாட்டானுங்க தானே எப்டி போ
பாஸ் பண்றதுக்காண்டு எதுல அது ரெண்டுல எது அ திக மார்க்குனு பார்த்து போட்டுருப்பானுங்க
ஓ அப்டியா இருக்கும் அப்டி கூட இருக்குமா அப்புறம் பி சி யே கூட கேட்டுருந்தான்டா போன டைம்ல அந்த பி சி யே ரொம்ப கேவலமான பி சி யே எவ்ளோ
ஆமாடே அது போட போட வந்துகிட்டே இருந்துச்சுடா நானும் போட்டேன்டா
அதையும் உக்காந்து போட்டேன் அ இ அதாவது என்ன தெரியுமா போட் டேன் சம்ஸ் எல்லாத்தையும் போட்டேன் தீயரி அப்டியே விட்டுட்டேன்
ம்
அவ்ளோதான் என் என்னோட இந்த ஏ சி பி பேப்பர்ல ஃபுல்லாவே சம்சாதான் இருந்திருக்கும் தீயரியே இருந்திருக்காது
உம் அந்த டூ மார்க் மட்டும்
ஹ
ஓகே ஓகே அப்ப நானும் இந்த டைம் அதே மாரிதான் பண்ண போறேன் போங்கடா படிச்சது எல்லாத்தையும் போய் எழுதி வுட்டு வர போறேன்டா நோ சங்கட்டம் இந்த செமஸ்டர்லாம் ஏன்னா இதுவரைக்கும் எழுதுண எல்லாமே நல்லாவே எழுதிருக்கிறேன் எனக்குகொன்னும் ஒரு அந்த ஒரு பிரச்சனையும் இல்ல
ம் ம்
ஐபரு பக்கா ஐ ஓ டி ஈஸியாக தான் வந்துச்சு
அய்யோடி பக்கா ஈசி டா
உம் உம்
ஜம்முன்னு எழுதியிருக்கேன்
அதனால அதெல்லாம் பிரச்சனை இல்லை
அத்தெல்லாம் மேட்டர்ல்லடா இவனுங்க கரெக்க்ஷன் பொறுத்து தான் நீயே போன டைம் போட்டுருந்தனா கூட உனக்கே சான்சஸ் இருந்திருக்கும்
க்ஹூம் நான் தான் பைத்தியக்காரன் மாரி போல
நீ எழுதிக்கலான் விட்ட நீ ஆயிரரூவா செலவு பண்ணறதுக்கு ஐநூறுவ செலவு பண்ணிக்காலனு
ஏ சண்ட அந்தளவு சண்ட பண்ணி இருக்கே
அவ்லுமா
உம்
பேய் நீ இது வரிக்குமே வந்தூ போட்டதில்லெ ரீவேல்யுவேஷ்னு போட்டு ஒரு ட்ரைய்யி நாலா ரெண்ரு ரீவேல்யுவேஷன் பாத் தேவயான நேர்ல போய் பேப்பரு வாங்கியூ பாத்துடே ஆன்லைன்லயூ பாத் அதலா ஒரு இதுதான்டா ஆ அதலா போய் பாக்குணூன்டா அப்புறோ தேர்டு இயிர் வந்துருவே இன்னூ அவனுக் அதோடைய் எக்ஸ்பிரியன்ஸ் தெர்லேனா எப்டி
எதுக்கது
அதெல்லா தெரிய்ணூங்கறே சப்போஸ் நீ இப் இப்போ ஒரு பேப்பரு வந்து ஐ ஓ ட்டி சூப்பர எழுதிருக்க ஓ கிரேடு வர வேண்டியெது உனக்கு பி பிளஸ் தா போட்டுருக்கியா ஓகேவா அப்பொய் இப்பொய் வந்து வாங்கிலாங்கறே நம்ம ரீவேல்யுவேஷன் போட்டு அப்டிதா இவ எடுத்தா ஜனா
ஆம்மா எவ்ளோ வந்ச்சு
பி பிலஸ்லந்து ஏ பிளஸ் போயிட்டா
அடேங்காப்பா
கரெக்ஷன் பண்ற உனுக் தெரியாதுரா என்னெய் என்ன கிரேடு எடுத் த்தனே தெரியாது கரெக்ஷன் பண்றவனுக்கு இப்பொ நீயே போட்டிருந்தனா கூடே அவ அந்த மெயிண்ட் செட்லெ அப்ப என்னா மெயிண்ட் நேம்ல இருக்கணு அதப் படிதா வந்திருக்கு உனக் னகுமா இருக்கு
செர் விடு பாச்டிஸ் பாஸ்ட் பாஸ்ட்டு எதுக் பேசிட்டு பியூசர பாப் ப்ரெசென்ட பாப்பு
ரெசென்ட் ஓக்
எதுக்கு ஏனா இப்போ ஏசப் உங்கூட எனக்கு ஓரளவுக் தைரியம் வந்துர்ச் ஏசப்லா கன்பாஃம் ஒரு ஏ பிளஸ் எடுத்துர்லான்ட் நீங்க ஏ பிளஸ்
ஏ பிளஸ்க்கு மேலயே வரும்டா
உம் அதா
நீ கரெக்டா எழுதணு அதுக்கு ஏண்டா நாலா எதுமே எழுதாதவ நானே இங்க வந்துருக்கே
ம் நீ மினிமம் சொல்றேன்டா மினிமம் ஏ பிளஸ் மேக்ஸிம் எவ்ளோ வருமோ வரட்டு செர்ரா இப்ப வந்து என்னன்னா இன்னைக்கே நா பாய பாத்துட்டேன்னு வையு மிச்சோ பாத்தீங்கன்னா பைத்தான் தா பைத்தான் பாத்தீன்னா எனக்கு தோன்றதுலா எழுதிருவே எனக்கு வந்து பார்த்து தோன்றது எழுதிட வேண்டியது
நீ போன டைம் பைத்தான் படிச்சுருக்க படிச்சுருந்த
ட்டு இந்த டைம் சும்மா ஒரு டைம் எடுத்து எடுத்து பாத்தா போதும்
உம்
அப்பரோ நாளைக் நாளைக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு எ ஆனா பார்ட்னர்ஷிப்ல சம்மு வந்ததுன்னு பாத்தா சம்மே வர்லடா இல்லாடி பாஸ் ஆயிருக்கு ஓரளவுக்காச்சு வந்துருக்குன்டா
அது பஸ்ட் டைம் அந்த பேப்பர் நம்மதான எழுதுனது
உ உம் அதனால நம்மள பாத்தீன்னா புளிஞ்சுரு டைய
ம் எப்புடி எடுக்குறதுன்னு அவனுக்கே தெர்ல
உம் உம்
அதனாலதா வந்து கரெக்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ரீட்டா பண்ணாம கொஞ்சோ ஈஸியா பண்ணிட்டாங்கங்க நெனக்கிறே
இருக்கலாம்
உம் இவனு எல்லா கூப்டுட்டு வந்தானுங்கல ஆர் ஜெ இவனுங்க எல்லாரு போட்ருகாங்க
உ அப்பறோ பாத்தீங்கன்னா வேற என்ன எம் எல் டி-க்கு மட்டுதா நாளைக் படிக்கணு அது மட்டும்தா என்ன பண்றதுன்னு இப்போதைக் தெரியாம உட்காந்துட்டு இருக்கே அதா அந்த நோட்ஸதா நைட்டு படிக் இல்ல அண்ணா அவகூட உட்காந்து படிச்சுர வேண்டியதா அவளே சொல்றா நாளைக் பே நேத்து வந்து சும்மா உக்காந்துட்ருந்தோ முந்தா நேத்து சேரி அவள்ட்ட கொஞ் நேரோ பேசலா அப்டின்னா இல்லடா பேசுனா கதை பேச ஆரம்பிச்சிருவோ நா படி கிரெண்டு போயிட்டா
ம் ம் நா நேத்து படிக்கலான் தா உக்காந்தே அதுக்கப்பறம் பாத்தே ஒன்னு செட் ஆவற மாரி தெர்ல அதனால பாட்டு போட்டு ஒக்காந்துக்கிட்டே ஜம்முன் நேத்து உக்காந்து பாட்ட போட்டு
அட நேத்து நீ மெசேஜ் பண்ண தெரியுமா
என்னாது
வாட்ஸ்அப்ல அத எப்படா அப்ளே பண்ணேன்ட்டு
நா ஆஹ்
த்தினா குமார் எல்லா இவுனுங் பேசிட்ருந்தானுங்க அவுனுங்க தா நம்ம அவுனுங் பேசுறதுதா நமக் என்னனே தெரியாதே புரியாதே
இல்லல்ல அதல்லா நா எப்யோ அப்ளை பண்ணிருப்பன்டா
அ அ நீ எப்ப இருந்து சார் லிங்க்டின்ல போடா ஆரமிச்ச ஒரு இதாச்சி குடுத்தியாடா
நா லீவுல
ஒரு இதாச்சு சொன்னியாடா போட்றேண்டா இந்த மாதிரின்ட்டு ம் நேத்துதா மனிஷா சொல்றா டே அப் அவன் தா ஊருபட்டத போட்ருக் அவன் போட்றானா எனக்கு அந்த மாரி அவ எப்ப இருந்து போட ஆரம்பிச்சா
லீவுல லீவுல இருந்து தா போட ஆரம்பிச்சங்
எதாச்சு சொன்னியாடா நீ எல்லா நண்பா துரோகி பச்ச துரோகி
போடு போடு
அப்பறோ சேரின் சொல்லி நேத்து உக்காந்து குமார் என்னடா பண்ணிட்ருக் இன்டர்ன்ஷிப் இன்டர்ன்ஷிப்ன்னானுங்க டே எதாச்சிருந்தா அனிப் உடுங்கடா நானு பண்றன்டா உக்காந்து அப்படின் பொலம்புனதுக் அப்பறோ தா குமார் ஏதோ ஒன்னு இருந்ச்சு அனிப்புட்டா அனிப்புட்டா உட்னே சேரின் சொல்லி அப்ளே பண்ணிட்ட நானு கைலாசு அப்ளே பண்ணிவுட்
டே அது போட்டன்னோ வந்துருச்சுடா அது அது ஃபஸ்ட்டே போட்ருப்பே அது எல்லார்மே போட்டுட் இருந்தானுக லிங்க்டின்ல பாத்தே சேரி இது என்னமோ டுபா விட்டே செரி நீயு போட்டியா டே உங்கிட்ட லிங்க் கேட்டே
உம் இல்லடா ஏரோப்பிளைன் மோடு போட் உட்றே ஏரோப்பிளைன் மோடு போட் உட்டு உக்காந்துட்டே சங்கட்டமே பட்ல நேத்தல்லா நைட்டு ஏரோப்பிளைன் மோடு தா ஏரோப்பிளைன் மோடு ஏரோப்பிளைன் மோடு உம் சேர்றா உம் பாய் பாய் உம்